வணக்கம் தோழி சும்மாதா இருக்கே இது இப்பதா கொழந்தைக்கி ஃபீட் குடுத்துட்ருந்தே
சேரிங்க திருப்பி தூங்கிட்டாங்களா?
ஆ குடிச்சு தூங்கிட்டாங்க அது தூக்கத்துல அவங்க எழுந்திரிக்க லைட்டா இது பண்ணும் போதே நம்ம குடுத்தம்னாக்கா தூங்கிடுவாங்க
உங்க ஹஸ்பண்ட் தூங்கிருவாங்களா முழிச்சிருப்பாங்களா?
ஏன் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்காங்கங்க
சேரிங்க சேரிங்க
ந்தாலு அவருக்கு நா பக்கத்துல இல்லைன்ற அந்த இது இருக்கு இவ்ளோ நேரோ வரைக்கி ஊட்றே
அதா அதா நீங்க கொழந்தைய மட்டு பக்கத்துல படுக்க வச்சு ப்பீங்களோ
இல்லங்க நா அங்க ரூம்லதா படுக்க வச்சுட்டுருந்தே இத்தன நாளு செரி அதா ஃபீட் கொஞ்சோ ஸ்டாப் பண்ணுவோ அப்டின்றதுனால இன்னைக்கி கொஞ்சோ ஹால்ல போட்ருக்கே அது என்னோட மாமியார் ஒண்ணு வாங்கிட்டு வந்தாங்க அத அப்ளேஸ் பண்ண சொன்னாங்க அத அப்ளே பண்ணியு குடிக்கிறா
ஹ இந்த காரியா பவளம்மா என்னமோ சொல்லுவாங்க காரியா பவளம் ம் என்னமோ சொல்லுவாங்க அது இந்த பிளாக் கலர்ல இருக் கு அத அப்ளை பண்ணிட்டா பிள்ளைங்க பயந்து குடிக்காதுங்க அ து இன்னொன்னு சாப்பட மாட்டாங்க தெரியுமா ஃபீட்
ஏதோ ஒன்னு கருப்பு கலர்லதாங்க வாங்கிட்டு வந்திருக்
அதா அதா காரியா பவளம் இந்த டா
எல்வா இது வந்துட்டு எல்வாவோ என்னமோ சொ ன்னாங்க
ஆ
அதுதா வாங்கிட்டு வந்தாங்க அது கொஞ்சோ தண்ணில கலந்து தடவோணு அப்டின் சொல்லிட்டு சொன்னாங்க சேரி அப்டின்ட்டு மொதல்லப் பகல்ல பகல்லியு அவ குடிக்கிறான்னா அதுனால பகல்ல கொஞ்ச நிறுத்தி பாக் போம்
உம் நீங்க அவுங்க பாவமா கேட்டா நீங்க குடுக்க கூடாது அ அப்டியே வந்து அவ்ளோதா செய்யுங்களே என்ன பண்ற சாப்புணும்ல அப்புறோ உம்
அழ ஆரம்பிச் ச்சானு வெச்சுக்கோங்க சவுண்டு வராது கொஞ்ச நேரத்துக்கு உள்ளயே அழுது மூடிச்சு பிடிச்சிட்டு அழு வாங்குல்ல அந்த மாரி அழுவா அப்பிடி அழுது அந்த டைம் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்டின்னா என்ன பண்றது
ஆமாங்க ஆமாங்க ஏ பெரிய பொண்ணுக்குன்னா பிக்ஸ்சு வந்துருச்சுங்க
நிறுத்தம் போதா ஏ பையனுக்குதாங்க சூப்பரு உம்
நிறுத்த போது இல்லங்க திடீன்ட்டு காய்ச்சல்னா நம்ம என்ன நெனப் இப்போ சாதாரணமா நெனச் ச்சுட்டே நா வேற பிரெக்னன்டா இருந்தே ஃபைவ் மந்த்து பாப்பா வந்து நா கவனிச்சுட்டு தா இருந்தே ஆனா அதாவது எனக்கு வாமிட் அதிகமானோனே என் என்னையவே கவனிக்க ஆளு இல்ல எ ஹஸ்பண்ட்டு ஃபாரின்ல இருந்தாங்க ரொம்ப வந்து மனசு ஒ ஒடஞ்சு போயி ரொம்ப கஷ்டத்துல இருந்தன்னா உம் அம்மா இருந்தாங்க இருந்தாலு வந்து எனக்கு எப்பிடி சொல்ல பாப்பாவ கவனிக்க மே என்னையே கவனிச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா எனக்கு வாமிட் பெட்ல அட்மிட் அப்பிடின்னே இருந்துச்சு அது பாப்பாக்கு என்னாச்சு பிளட் எல்லா கம்மியாயி ஆ அவுளுக்கா ஃபீவர் வந் வந்துருக்கு எனக்கு கண்டுபிடிக்க தெர்ல
நமக்கே பசங்களுக்கு வந்து நம்ப வந்துட் ட்டு ஒரு கொழந்த இருக்கும் போது இன்னொரு பேபி வந்து நம்ம கிட்ட ஃபாம் ஆகுது நம்ம ப்ரெக்னட்டா இருக்குறாங்கனாலே அவங்களுக்கு வந்து ஒரு
ஆமா சவலை தட்டுன் சொல்லுவாங்க உம்
அவங்க கூட வந்துட் ட்டு நம்ம நல்லா பேஸ்னோ என்னோட மாமியாரு என் நா நாத்தனாரு ல்லா சொல்லுவாங்க நீங்க பொறந்த கொழந்தைய பாக்கக் பாக்க கூடாது இப்போதைக்கு நீங்க இருக்குறவனதா பாக்கணு உனக்கு அப்பறந்தா அவன் ன்றத நீங்க அவளுக்கு புரிய வெக்கணு அப்டினல்லா அவ ரொம்ப இது இதுவாயிடுவா நானே எ பைய பாப்பா பாப்பா தானே சொல்லிகிட்டு இருந்தோ எனக்கு தங்கச்சி பாப்பாதா எனக்கு தங்கச்சி பாப் அப்பதா எனக்கு தங்கது நாங்களும்
ஏம் பாப்பா பாப்பா பாப்பான்தா சொன்னா அதே மாரி பாப்பா பொறந்துச்
நீ அந்த மாரி ரி சொல்லிக்கிட்டே இரு உனக்கு பாப்பா வரு ஏன்னா என்னுடைய அந்த ஒரு சிலவங்க பெரியவங்கலாம் பாப்பாங்கள நம்மளோட வயிறு பாத்துட்டு ஆம்பளப் புள்ளையா பொம்பள புள்ளையானுல்லா சொல்லுவாங்கல்ல எல்லாரு வாயிலியு எனக்கு ஆம்பள புள்ளதா பொறக்க போகுது இதுவே ஆம்பளப்
எல்லா வாயிலி எனக்கு ஆம்பள பையந்தா சொன்னாங்க கடசில பொம்பள புள்ள
பொறந்துருச்சு இது எப்டி சொல்றது இங் இங்கே இந்த செக்டாருல என்னோடைய ஹஸ்பண்ட் வீட்டு செக்டாருல வந்து பொம்பள புள்ளைங்க கம்மி
ஓ ச்சேரி ச்சேரி
அதனால பொண்ணு இருக்கணு அப்டின்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு பொண்ணாவே பொறந்துருச்சு அது ஒன்னு பிரச்சன இது இல்ல நா பொண்ணு எதுக் க்கு வேணுன்றத நா கேட்டனா அ பொண்ணு இருந்தாதா பவப் கண்ட்ரோல் பண்ண முடியு
ஆமா ஆமா கண்டிப்பா
வேணு நம்மளால கேக்க முடிலன்றதுல்லா இ மெரட்டி கேக்கணு
ம்
எனக்கு பொண்ணு வேணு இவரு கொஞ்சொ ட்ரிங்ஸ் சாப்டுவாருங் க ட்ரிங்ஸ்கு கொஞ்ச அடிக்ட் ஆயிட்டாரு ஸோ அதல்லா நம்ம வந்துட்டு எப்டி கேட்டாலு இன்னக்கி கூட அதுனால கொஞ்சொ சண்ட தா
ம் ம் அவுங்க அதுனால எப்ப முழிப்பாங்கனே தெரியாது
அப்பிடி இல்லங்க அது கொஞ்ச தெளிவாயிட்டா ரு அது ஆஃப்டனூன் போலவே ஈவினிங் போலவே முடுஞ்சுருச் சு அது சண்ட போடும்போதெ ல்லா வ அவரு பண்ணிட்ருந்தாரு இல்லயா அத ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரியே இதாயிட்ச்சு அப்ப தெளிவாயிட்டாரு
சேரிங்க சேரிங்க
அதா அந்த அளவுக்கு ரொம்ப இல்ல போல ஆனால் நம்ம பேசுனது சண்ட போட்டதெல்லா ஒன்னு ரெண்டு இது ஞாபக வச்சுக்கிட்டு அதுக்கே திருப்பி அகைன் வந்துட்டு நா என்ன கா துல வாங்லன் நென்ச்சியா கேக்லன் நெனச்சியா எனக்கு ஞாபகொ இல்லன் நென்ச்சியா ஆப்டீன்ட்டு திரும்பி வந்துட்டு இது பண்ணாரு திரும்பியு நம்ப வாய்க்கு வாய் குடுத்தாக்கா சண்ட தாங்க வரு ஆனால சேரி விடுங்க விடுங்க அப்டின்டு ஒரு சில டைமிங் தோணுங்க எல்லாத்தையு விட்டுட்டு அம்மா வீட்டுக்கே போயிர்லா
ம் அதெப்டிங்க போ முடியு ம் ம்
நம்ம அப்பிடி நம்ப நம்ப நெனைக்கிறதுனாலதா இவுங்க நம்ள உன்னு வந்து ட்டு இதுவாவே வச்சுட்ரு
ஆமா ஆனா என்ன அப்பிடி போனோனா சில ஏ திருப்பி போ குடாது சொல்றேனா நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஒரு இவ என்ன பண்ணாலு நம்ம ள‌ விட்டு போகாம இருக்கானு ஒரு பா ச இருக்கு இப்ப பொயிட்டோனா அவ போறா அப்பிடிங்கிற து இரு க்கு இருந்தாலு நம்ம என்ன பண்ணனு அவங்கள கண்டுக்கவே கூடாது ம் கண்டுக்கவே நம்மளோட வேலைய நம்ம பாக்கணு அவங்க நம்ம பின்னாடி தன்னால வருவாங்க அததா நா கத்துக்கிட்டது நா ஏன்னா பின்னாடியே போயிட்ருந்தே
அ போன வீக் போன வீக் கூட ஒரு சண்டைங்க ஆனா நா எதுவுமே பண்ல ஆக்சுவலா என்ன நடந்த துனா அன்னக்கி வந்து சாப்பாடு கொஞ்சமா இருந்துச்சு ஆ இட் லி வந்துட்டு என்னோட மாமியார் வந்து இட்லி ஊத்துனாங்க அவங்க இட்லி ஊத்தவு செரி நா என்ன நெனைச்சிட்ட ஒரு ஈடு இட்லி ஊத்துறாங்க போல இது சின்ன இட்லி குண்டாதா அதனால ஒன்பதுதா வரு மேலு கீழ் தட்டுல நாலு மேல் தட்டுல அஞ்சு இட்லி வரு ஆ ஒன்பது இட்லி வரு அவங்க அந்த மாரி ஊத்திருக்காங்க போல ஏன்னா மாவு எடுத்துட்டு போயிட்டு இட்லி குண்டால வச்சாங்க அப்ப அதுதா பண்றாங்க போல அப்டின்ட்டு விட்டுட்ட நானு ஏன் பையனு ரொம்ப நேரமா வாடா இட்லி சா என்னோட மாமியார் சாப்ட்டு முடிச்சு
செரி செரி
நா வந் து இங்க இட்லி இருக்குதா இல்லையான்லா பாக்கல பாக் காமலே நீ இட்லி சாப்பட்றயாடா இட்லி சாப்பட்றயாடா சாப்பாடு சாப்படறயான்னு கேட்டுட்ருந்தே ஏன் பைய இட்லி சாப்பட்றேன்னு சொல்லிட்டா வந்து உக்காந்துட்டா அவ்ளோ நேரோ புள்ளைய கெஞ்சி கூ த்தாடி வந்துட்டு கூப்புட்டு வந்து உக்கார வச்சிருக்கே எத்தன மணி ஒன்பதரை மணி ஆயிடுச்சு அவ்ளோ டைமுக்கே ஒன்பதரைக்கு மேலயே இருக்கு போயிட்டு இட்ல குண்டான தெறந்து பாத்தாக்கா ஆ துணிய வந்து தண்ணில ஊற வச் சுருக்காங்க இட்லி ஒண்ணு கூட இல்ல அப்ப உங்களுக்கு கோவோ வருமா வராதா?
கண்டிப்பா வரு
என்னோட மாமியார் வந்து சொன்னாங்களா இ ட்லி இல்லம்மா ஊத் த்தி நா சாப்ட்டுட்டேன் நீ தோச ஊத்தி கொடு அப்டின்னிட்டு எது கம் கிட்டத்தட்ட ஒரு வந்துட்டு அஞ்சுலருந்து ஆறு டைம்மாவது சொல்லியிருப்பே வாடா இட்லி சாப்ட்ற இட்லி சாப் பிரானு நீங்க தோச ஊத்தி குடுங்கன் சொன்னத நா ஒரு டைம்மாவது காதுல வங்கி ஆ நாங்க இட்லி சாப்ட்ட இட்லி சாப்ன் திரும்பி திரும்பி நா குழந்தைய போய் சொல்ல போறேன். சொல்ல மாட்டோம் இல்லையா சேரின் சொல்லிட்டு விடு அப்டின்ட்டு சரி ஃப்ரிட்ஜு திறந்து மாவு கிண்ணத்த பார்த்தாரு ஆ இங்கதா ஆல் ரெடி இப்ப நம் நம்ப வீட்லல்லாம் எப்டி செய்வாங்க ஆஹ மாவு கரைக்கும் போதே உப்பு போட்டு கரைச்சு வச்சுப்போம்.
ஆம்மா
நம்ம வந்து இட்லியோ தோசையோ ஊத்தி இங்கன்னா நம்ப இன்ஸ்டன்ண்டா தானே இருக்கும் எல்லாமே ரெடி பண்ணி தானே பண்ணணும்
ஆம்மா
மாவு கிண்ணத்துல மாவு பாத்தா வழுச்சி அவங்க இட்லி ஊத்திட்டுருக்காங்க. மாவே இல்ல அப்ப கரைச்சி அது கொஞ்ச நேர ஆயிட்டு அதுக் ஊத்து வரைக்கும் நம்ப பை பையன் உக்காந்துட்டுருப்பானா. சாப்பாடு சாப்றியா இட்லி இல்ல இல்ல எனக்கு இடலி தா வேணும் நீ தான என்ன இட்லி சாப்டா சொன்னே அப்புடல்லா எனக்கு தோச ககுடு
ம்ம்ம்
ஏ இங்க நா வந்துட்டு தவா செரி சொன்னோனு நா வந்து தோஸ் தவா வேற வச்சிட்டு வந்துட்ட செரி மாவு எடுத்துட்டு வந்து ஊத்துவோம் அதுவும் ஃபாஸ்டா வச்சுட்டு வந்துட்ட கொஞ்ச சூடு அதிக் சீக்கிரமா ஹீட் ஆகும் அப்டின்ட்டு இங்க கேஸ் தெரிகிது அங்க மாவு இல்ல அந்த இதுல ஃப்ரிட்ஜ்ஜா வந்துட் தூங்கி வே கமா மூட்ன
ஆ கோவத்துல
ஆமா கோவத்துல தா மா ஒன்னி ஃபிரிட்ஜிலயாது வச்சு மில்ல மாவாவுது கொஞ்ச இ பையனுக்கு நாந்தோ தோச சாப்புறே இ்ட்லி சாப்புறே கேட்டுட்தா இருக்காங்க இல்ல மா வு இல்லமா கரைக்கணுன்னாவுது ஒரு வார்த்த சொல்லணு எதுமே சொல்லாம எ ஹஸ்பண்ட் நா சொன்ன நீ காதுல வாங்கிருக்க மாட்ட எது இட்லி இல்ல தோச தா ஊத்தணுனு எங்க மாமியார் சொன்னாங்க அத நா காதுல வாங் கல அப்டின் நம்பளதா திருப்பி சொல்லுவாங்க வேகமா மோதுனனா நீ எ ப்பிடி எங்க அம்மா ஒனக்கு சமச்சி போட்டு நீ சும்மா ஒக்காந்து சாப்டுட்ருக்க
ம்
நீ இதெல்லா நீ வந்து எங்கம்மாவ ‌வேற நீ இப்பிடி வேற நீ பண்ண வியா
நமக்கு கான் டாகுமே
அப்டின்ட்டு அவரெ வந்து இது பண்ணாரு நீ எதுக்கு இப்டி பண்ண நீ எதுக்கு இப்டி பண்ணன் கேட் டாரு ஆமா நா அவ்ளோன அவுங்க அம்மாவ நா எதுமே சொல்லல ஃப்ரிட்ஜ வேகமா மூன்னெ அவ்ளொதா எதாது எதாவ்து ஒரு விதத்திலயாவ்து நம்ம வெளில காம்ச்சா தா நமக்கு கொஞ்ச அங் க ரிலாக்ஸ் ஆகு இல்லன்னா அந்த பிரஷர் நமக்கு இ ருந்துட்டே இரு
ஆமா ஆமா உங்க ஹஸ்பண்ட் ஆனா சமானப்படுத்துவாங்கள இந்த மாரிலா பேசிட்டு ஆனா சமானமும் படுத்திக்கிவாங்க அ
ஆ அப்டில்லா ஒன்னு கடையாதுங்க அது அவர் ஒரு ஈகோ இ து ஈகோயிஸ்ட்டுங்க அவரு ஆனா அது எங்க ரெண்டு ரெண்டு பேருக்குமே எப்டி சொல்றது ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அரேஞ்ச் மேரேஜ்தாங்க ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்தாங்க டிஃப்ரெண்ட் ரெண்டு பேருக்கு
சேரிங்க சேரிங்க
ல அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கன்றது இல்ல நா மேக்சிமம் நைன்டி நைன் பர்சன்ட் டேஜ் வந்து விட்டு குடுத்து போவே ஒரு சில விஷயத்துல மட்டு விட் டு குடுக்க முடியாது
ம் ம்
அது வந்து கேக்கணுன்ற போது அத கேப்பே
அதாவது கொஞ்ச மெச்சூரிட்டியே இப்போ சிக்ஸ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்ங்க டிஃபரெண்டா இருக்கணு அப்பதா வந்து அவங்க நம்மள கொழந்தைன்னு நெனப்பாங்க இல்லாட்டி
அதுதா இது வந்து நீ பெருசா நா பெருசா கிட்டத்தட்ட எங்க ரெண்டு பேரோட கேரக்டரு கொஞ் சோ ஒரே மாதிரிதா
இப்ப எனக்குன்னா வந்து சிக் இயர்ஸ் ஆ டிஃப் ரண்ட்டுனால ஏன் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்ச என்ன புரி ஞ்சுப்பாங்க என்ன சொல்வாங்கன்னா அது திட்டுவாங்க அந்த டைம்ல இருந்தாலு வந்து நீ சின்ன பிள்ளைத்தனமா பண்ற மெச்சூரிட்டியா நடந்து க்கோ ஃபஸ்ட்டு அப்டின்னா சொல்வாங்க ரொம்ப எனக்குனா கஷ்டமா இருக்கு இது க்கு மேல என்னடா மெச்சூரிட்டி வரணு மெச்சூரிட்டி வரணு அப்டினு அ நீ சின்ன பொண்ணு மெச்சூரிட்டி வரணு ஆ அப்டின்ட்டு பொறுத்து போவாங்க சில நேரத்துக்கு திட்ன நேரத்துல நல்லா திட்டி உ ட்ருவாங்கங்க அதெல்லா நா வந்து காதுல அதா சொல்றனே போகாம இருக்கோ பாத்தீங்களா அந்த ஒரு தெனாவட்டுதா வேற என்ன இவ என்னா பண்ணாலு போமாட் டா நானா எதுக்குன்னா செரி நம்ம ஹஸ்பண்ட் நமக்காண்டிதா சம்பாதிக்கிறாங்க ஓகே எல்லாமே தெரியுது நம்ம போனாலு நம்ம அம் மா வீட்ல எவ்ளோ நாளுங்க மரியாதையா வாழ முடியுன்னு நீங்க நெனை
அது இருக்குது